ம் கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க
ஓக்கே இப்ப என்ன பாத்தீங்ன்னா இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எல்லாரு ஒரு அமைதி தேடி ஒரு எடத்துக்கு போவோ கண்டிப்பா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அந்த டிராவல் பண்றது எல்லாருக்குமே ரொம்ப புடிக்கு
ஆமா
உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எந்த எடம்லா போறதுக்கு புடிக்கும் எங்க எந்த மாரி எடத்த பாக்கணும்னு ஆச எந்த மாரி எடத்த நீங்க இன்னும் பாக்கல அது மாரி எதாவது உங்களுடைய டிராவல பத்தி கொஞ்சு சொல்
எனக்கு எப்பமே இந்த ஹில்ஸ் ஏரியா அந்த மாரி போகணு அப்டின்னா அதா அட்வெஞ்சரான ஒரு ஏரியாக்கு போகணு அப்டின்னு ஒரு த்ரில்லிங்கான ஏரியா அந்த மாரி பாக்கணுனு நெனப்பே ஆனா வீட்ல அந்த மாரி எடத்துக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்க ஊட்டி
ஓ சத் த்தம் வர்ற மாரி இருக்கு கொஞ்ச சரி பண்றீங்களா
எனக்கு எந்த சவுண்டு வர்ல ஃபேன் தா ஓடிட்டு இருக்கு
செரி பேசுங்க
ம் உங்களுக்கு வருதா
ஆ எனக் கேக்குது
எனக்கு எதுவு வர்லயே நா உள்ளதா இருக்கன் ஆ அந்த மாரி எடத்துக்கு போகணுந்தா ஆசப்படுவங்க உங்களுக்கு எந்த மாரி எட புடிக்கு
ம் நா வந்து பாத்தீகங்ன்னா காலேஜி நா ஒரு காலேஜ் ப எனக்கு சின்ன வயசுல இந்து எப்ப இந்த சமூக வலைதளம்லா ரொம்ப மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அப்ப இந்த ஃபோன் யூஸ் பண்ற பாத்தீங்கன்னா இந்த ரீல்ஸ்ல்லா பாப் பாக்குறப்ப கேரளா பகுதி இந்த ஊட்டி கொடைக்கானல் பகுதில்லா பாக்கவே ரொம்ப ஒரு இத காட்டுவாங்க அப்பலருந்தே எனக்கு இத்தல இந்த மாரி எடத்துக்குல்லா போணுட்டு ஒரு ஆசருக்கு
ஆ நீங்க போய்ருக்கீங்ளா
ஆ போய்ருக்கே ஆ ஃபர்ஸ்ட் பாத்தீங்ன்னா அந்த காலேஜ்ல ஐ வி ன்ட்டு ஒரு மூணு நாள் ப்ளான் பண்ணாங்க ஆனா எங்கள எந்த ஆமா கேரளாக்கு தா போனோ கொச்சின் போல மூணார் போனோ வாகமான் தேக்கடி போனோ
செரி செரிங்க ம்
அப்பறோ ஆனா அதுக்கப்றோ என்னாபண்ண நம்ம இண்டிவிஜுவலா ஒரு சேலரி நம்ம சம்பளொ வாங்கறப்ப கண்டிப்பா வர்ஷத்துல ஒரு மூண் நாள் நாலு நாள் நம்ம போணுட்டு அப்ப
ஓகே ஆ
ஆனா அதுக்கப்றொ காலேஜ்ஜி முடிச்சோ முடிச்ச ஒன்னே ஒரு எனக்கு சின்ன ஒரு ஆக்சிடெட் ஆய்ச்சு அ ஒருஒன் ஒன் ஒன்ற வர்ஷொ அப்டிய வீடலே இருந்த எங்கியு அப்பியு கொரோனா டைம் ரெண்டாயிரத்தி இருவது கொரோனா டைம் வேற ஒரு எங்கேயுமே போல அப்பறொ என்ன பண்றது அப்றொ ஒரு வீட்டாண்ட வீட்டு பக்கத்துல இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸு என்னா பண்ணாங்க பைக்ல டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க மந்த்லி மந்த் வந்து ஏ வர்ஷத்துக்குள்ள அவுங்க எப்ப நெனக்றாங்களோ திடீர்னு பைக் ஒரு பத்து பேர் ப்ளான் பண்ணி எ த்துன் போய்டுவாங்க ஊட்டி கொடைகானலுக்கு இந்தமாரி அடிக்கடி போய்ட்டு இருந்தாங்க
ம் ம்
ஆ அப்றொ அவுங்க என்ன பண்ணாங்க சரி எல்லாரு போலான்டா அ ப்றொ ஒரு டைம் எங்கிட்ட கேட்டாங்க அதுக்கப்றொ நாங்க என்ன பண்ணோ நாங்க ஒரு இருவது பேர் கிட்ட அதுக்கப்றொ அப்றொ வர்ஷொ வர்ஷ இந்த மேலேருந்து ஆகஸ்ட்டுக்குள்ள இந்த ரெண்டு மாசத்துல
ஓகே
எல்லாருமே லீவ் எடுத்துப்போ லீவ் எடுத்துட்டு அ கேர்ளா அதிகமா கேர்ளா போய்டுவோ கேர்ளால ஒரு மூண் நாள் ஜாலியா ஒரு மூண் நாள் இருந்துட்டு கடைசி நாள் என்ன பன்னுவோ கொடைக்கானல் வந்துரு ஏனா இவுங்க கொடைக்கானல் வந்து வநது இவுங்களுக்கு என்னச்சி கொடைக்கானல்ல நெறைய ஃப்ரண்டஸ் ஆய்ட்டாங்க அங்க ரூம்லா எங்களுக்கு ஃப்ரீ போனாலே
ஓ செரி அங்க கொடைக்கானல்ல ஃப்ரெண்ட்ஸ்ஸு இருக்காங்ளா அங்க போய் ஃப்ரெண்ட் ஆய்ட்டாங்ளா
ஆம்மா எல்லாரு ஃப்ரெண்ட் ஆய்ட்டாங்க ஆ அது எப்டி அப்டி அது எப்டின்னு சொல்ல முடியாது ஆ ஒரு ரூமுக்கு ஒரு இருவதாயிரொ ஆகு வச்சுக்கோங்ளே நாங்க இருவது பேர் போறோ இருவதாயிரொ ஆவுன்னா நாங்க ஒரு மூவாயிரொ நாலாயிரொ குடுப்போ அவ்ளோதா அதுவு அவுங்க வாங்கமாட்டாங்
ஆ செரி ம் ஆ ஓ கே
நாங்க இந்த கடலோர பகுதில இருக்கோ பக்கத்துல அதனால இங்க கெடைக்கிற இந்த மீன் கருவாட்லா எடுத் அப்ப அவுங்களுக்கு ஏனா அங்க அதெல்லா கெடைக்காதுல்ல
ஆமா ம் ம் ஓகேங்க ஆ ரொம்ப நல்லது நீங்க கட அ கடல் பகுதிலதா அந்த சைட்ல தாருக்கீங்ளா கடல் ஒங்களுக்கு ஒங்க வீட்டுக்கு பக்கமா
ஆமா ஒரு நடந்து போனா ஒரு பத்து நிம்ஷொ ஆகு வீட்லருந்து
ஆனா நீங்க அப்பப்ப அ போவீங்ளா பீச்சுகெல்லா
டெய்லிமே போவோங்
ஆ ஒங்களுக்கு அதா அது ஃபோர் அடிக்கலையா பக்கத்லே இருக்கனால
அது ஏங்க போரடிக்க போது அது ஒரு பக்கொருக்கு நம்ம ஒரு பக்ககோருக்கொ
இல்ல ஒரு சிலர்லா பக்கத்துல இருந்தா அத விரும்ப மாட்டாங்க அவ்ளதா சேரி நம்ம ரெகுலரா பாக்குறது தான அப்டின்னு சொல்லிட்டு இப்ப எங்க மெரீனா பீச்செலா பாத்தா ரொம்ப இதாருக்கு என்ன அவுங்க கிட்ட இல்லயோ அது வந்து வேற ஒரு இடத்து ல இருக்கும் போது தா அதனோட அருமை தெரியும்பாங்கல்ல
நீங்க சொல்றது கரெக்டா தா நா காலேஜ் படிக்கிற வரைக்குமே காலேஜ்லா முகிறது நா பெருசா கடலக்குல்லா போ மாட்டே அதே ஊர்லருந்து எங்க எங்க ரிலேட்டிவ்லா வருவாங்க மாமா வீட்லருந்து மாமா பாசங்கள் இவுங்கல்லா வரப்ப வந்து பாத்திங்கன்னா எங்க வீட்டுக்கு வருதுக்கு எல்லாறுமே விரும்புவாங்க ஏ கேட்டா பீச் பக்கத்துலருக்கு இப்போ எல்லாருமே ஏன்னா அவங்களா வந்து சிட்டியில இருக்காங்க அந்த பாண்டிச்சேரி சிட்டில அங்க சிட்டில இருப்பாங்க அங்க இருக்கிற வர்றப்ப அவங்களுக்கெல்லா கொஞ்சோ சேரிங்க ஏன்னா அங்க இருக்க சில வங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா கல்லு கொட்டி வச்சிருபாங்க யாரு ஃப்ரீயா போய்ட்டு வெளையாடா முடியாது ஏதுவு பண்ண முடியாது ரி்ட்க்ஷானாருக்கு
ஓகே ஓகேங்க
வந்தாங்கன்னா ஜாலி போ போலா ஆ கொஞ்சோ வேற ஆ அது அதுக்கு அருகாமைல தாருக்கு
அப்டிங்களா சேரி நாங்க அந்த டைம் ஐ வி ல வந்திருக்கேங்க பாண்டிச்சேரி சென்னை
ஓ சென்னை ஆ பாண் எந்த மாதிரி பகுதிய பாத்திருக்கீங்கங்க ஐர
இப்ப கொஞ்சோ மறந்துருச்சு ஆனா அந்த பீச் பேர் எல்லா ஞாபகோ இல்ல
ம் ராக் பீச் இருக்கு
ம்
ஏன்னா அ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பீங்க எனக்கு தெரிஞ்சி
ஆ ஆமா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி காந்தியத்துல இருக்குல்ல ஆ ஓ கே
ஆ அதுக்கப்றோ வந்து இப்போ ரெண்டு மூணு பீச்சு கொஞ்சோ பேமஸ் ஆய்ச்சி பாண்டி மெரினான்ட்டு போனோ ஒ நாங்க ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி
சரி ம்
அங்க ரெண்டு பீச்சு இருக்கு அதுக்கப்போ மட்டுந்தா அதுக்கு சரியா நல்லா வொய்ட்டன்லா இருக்கு நல்லாருக்கும் போர் அடிச்சதுன்னா அங்கேயும் போவங்க எப் பயாவ்து ஃபிரெண்ட்ஸோட போவ வீ
ஓகே க்குற வேற என்ன படிச்சிருக்கீங்க
நா கெமிஸ்ட்ரி பி எஸ் சி கெமிஸ்ட்ரி படிச்சே
ம் ஓகே ம் இப்ப ஒர்க் ப ஒர்க் எங்க போறீங்க
ஒர்க்குக்கு எங்கேயும் போல ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ம ஒரு டூ மந்த்தா வீட்லதா இருக்க
ரெஸ்ட்ல இருக்கீங்ளா ரெஸ்ட்ல இருக்கீங்ளா
ஒரு பிசினஸ் பண்ணலானு டிரை பண்ணே அது கொஞ்சொ சொதப்பிடிச்சு செரி அதனால அப்டியே இப்ப திரும்ப ஒர்க்குக்கே போலாமா இல்ல என்ன பண்ணலாண்ட்டு ஒரு யோசனைல இருக்க
செரி செரிங்க
ம் அது மாரி நீங்க ஒங்கள பத்தி எதாவ்து கொஞ்சோ சொல்லுங்க
ஆ அ எனக்கு மேரேஜ் ஆயி ஒரு செவன் இயர்ஸ் ஆச்சுங்க
ஓ ம்
அ பாப்பா இருக்கா பாப்பா செகண்ட் ஸ்டாண்டர்டு
ஓகே
வீட்ல வந்து நா என்ன பாப்பா ஆ எ ஹஸ்பண்ட் அப்றோ அத்த மாமா நாங்க அஞ்சு பேரு ஜாயிண்ட் ஃபேமிலி தா ஜாயின் ஃபேமிலியா இருந்தாலு கொஞ்சோ ஜாலியா அப்டியே அப்பப்ப ஜாலியா அத்த கூட பேசிட்டு மாமா கூட எதாவ்து கலாய்ச்சிட்டு அப்டியே ஜாலியா இருக்கு
பரவால்ல
இப்ப வெக்கேஷன் டைம் அப்டிங்கறனால பாப்பா வீட்லதா இருக்கா ஆ காலைல இருந்து சாய்ந்தரோ வரைக்கு எதாவ்து ஒரு வேல குடுத்துக்குட்டே இருப்பா அதுனால சீக்கிரமா அந்த டைம் போயிருது
இருக்குது தான இது ஸ்கூல் அவுங்க இதே ஸ்கூல் போய்டா உங்களுக்கு போர் அடிக்கு இருந்தா தொல்லையா இருக்கிற மாரி இருக்கும் ஆனா பொய்ட்டாலு உங்களுக்கு போர் அடிக்கு
சேரி எப்ப வருவாங்க அப்டின்னு எதிர்பாத்துட்டுருப்போ
ம் ஏனா நாங்க சின்ன வயசுல நாங்க என்ன பண்ணுவோம் பாட்டி வீட்டுக்கு போயிடு பெரிமா வீட்டுக் பாட்டி வீட்டுக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க பெரிமா வீட்லா பாண்டிச்சேரி தா அவுங்களா
ஆ
அவுங்க பாத்தீன்னா ஆ பக்கொனா எ வீட்லருந்து ஒரு எங்க வீட்லந்து ஒரு எழுவது கிலோமீட்டர் பஸ்ல பஸ்ல போவோ அப்ற பஸ்லதானே இப்பதான பைக் காருன் ஆயிடுச்சு அப்பல்லா பஸ் அப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க நாங்க ரிலேட்டிவ்லா எங்க மாமா வீடு எப்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு அஞ்சாரு மாமா இருப்பாங்க தாத்தா கூட பொறந்தவுங்க அவுங்க எல்லாருமே பாத்தின்னா ஒரே வீட்ல இருப்பாங்க அது வீடு நல்லா பெருசா இருக்கு ம் நா சின்ன வயசுல அங்க ஒரு மூணு வருஷ படிச்சே என் நா அங்கதா படிச்சே அதுக்கப் ற இங்க எங்க அம்மா அப்பா இங்க எறந்துடோனே என்ன கூட்னு வந்துட்டாங்க
செரி செரி
அங்கெல்லா போனோம்னா எப்டி சொல்றது ஒரு நமக்கு போரே அடிக்காது நமக்கு ஏதாது ஒரு யாராது இருத்துட்டே இருப்பாங்க எப்பயுமே ஏன்னா தூங்குறப்ப பாத்தீன்னா நடுல அந்த கள மாரி இருக்கு நடு மாரி இருக்கு அதுல வந்து போய் எல்லா அதுல வந்து ஏன்னா அந்த சம்மர் டைம் நம் போறதுலா அந்த மே மாச லீவுலதா போவோ வந்து வெயில் தாக்க அதிகமா இருக்கு அப்போந்து நா வெளிய வந்து படுத்துப்ப எல்லா கத பேசி நைட் ஃபுல்லா ஜாலியா அப்புடி இரு க்கு அந்த ஒரு ஒரு மாச ரெண்டு மாச அவ்ளோ ஜாலியா அங்க எல்லாரு மாமாவு ஏதாது போய் டெய்லியு எங்காது வெளிய போய்ட்டு வந்துட்டு அது ஒரு ஒரு வீட்ல ஒரு திருவிழா நடந்தா எப்டி இருக்கு
அந்த மாரி ஆ ஆனா இப்ப இப்ப திருவிழா கூட அப்டி இருக்கறதுல்ல இந்த போன் ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்ததுலருந்து எல்லாரு ஃபோன்தா பாத்துட்ருக்காங்க நாலு பேர் இருந்தா நாலு பேர் ஃபோன பாத்துட்டு உக்காண்ட்ருக்காங்க யாரு யாரு கூடயு பெருசா பேசிக்கறது இல்ல அந்த மாரி ஆயிடுச்சு
ஆமா அது அது இப்ப அப்புடி ஆயிடுச்சு இப்ப சொல்லப்போனா ஏன்னா இப்ப அந்த வீட்ல வந்து யாருமே இல்ல ஏ இத நா சொல்ல வந்தனா அப்ப வந்து நாங்க அந்த ரெண்டு மாச இருந்துருவோ இருந்துட்டு நாங் வந்தோனே எங்க எங்க தாத்தால்லா வீட்ல இருக்கவே புடிக்கல எல்லா இருந்துட்டு இப்ப எல்லாமே போயிட்டானுங்கன்ட்டு ஒரு மாரி வருத்தப்பட்டு போ பேசுவாங்க அப்பா அம்மா கிட்டல்லா நாங்க இருக்கிற அப்ப அவ்ளோ ஜாலியா இருக்கு சின்ன பசங்க ஒரு எப்டிபாத் ஒரு பத்து பேருகிட்ட இருப்போ ஒரு பத்து பன்னெண்டு பேர் கிட்ட விளையாடிட்டு அப்டி இருப்போ அங்க நாங்க யாரு இல்லாதுக்கப் அப்புறோ எல்லாமே எல்லா வேலைக்கு போயிட்டு வறது சாப்புறது தூங்கறது அப்டிய ஒரு மாரி வீடே ஒரு மாதிரி இதுவாயிடு அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க நீங்க சொன்னோனே எனக்கு அதுதா நியாபகோ வந்துது ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த வீட்லேயே
இப்ப வீடானா இருக்கு
வீடு இருக்கு ஆனா அந்த வீட்ல யாரு இல்ல தங்கலா ஆனா வீட்ல யாருமே இல்ல எங் எங்க தாத்தா பாட்டி எறந்துட்டாங்க அதுக்கப்பறோ அ எங் மாமால்லா எல்லாம் தனித்தனியா கொஞ்ச அது கொஞ்ச உள்ள இருந்தது அ வீடு ஊர் உள்ள இருந்தது இவங்க கொஞ்சொ சிட்டி சைடா வரணுன்ட்டு கொஞ் சோ எல்லாருமே தனித்தனியா வீடு கட்டிட்டு வேற வேற எடத்துக்கு வந்துட்டாங்க
அதுல யாரு ரென்டுக்கெல்லா யாரு விடலையா
ஆஹா ரெண்டுக்கு எல்லா அங்க அது ரெண்டுக்கு அங்க வரமாட்டாங்க வரமாட்டாங்கல்ல இவங்க விட மாட்டாங்க ஏனா அது வேற யா வெளியாள் தங்கக் கூடாதுன் சொல்வாங்க
ஓகே சரி நீங்க பெரிய வீடா இருக்குன்னு சொல்றீங்க அப்றோ அவங்க வந்தாங்னாலு வரவங்களுக் செட் ஆகாது அந்த அளவுக்கு ரெண்ட்டு தரணு
ஆமா அது கொஞ்சொ பெரிய வீடுனா பழைய வீடு ஞ்சோ அது அந்த காலத்துல கட்டிருப்பாங்கல அந்த மாரி வீடுதா இது ஆ அது மாரிதா இருகு
ம் ஓகே
கண்டிப்பா உங்களோட வந்து இந்த பயணங்கள பத்தி பேசினது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது
ரொம்பத் ரொம்ப நன்றி வேற ஒரு நாள் பாக்கலா